ஹலோ அக்கா கேக்குதுங்ளா ஹலோ அ கேக்குதுங்ளா ஆ கேக்குது தோழி எனக்கு செகண்ட்ஸ் ஓடுதுப்ப ஓகேவா உங்களுக்கு
ஓகே தா
ஓகேயா அ ஒகே ஓகே ஆனா எ வாய்ஸ் எனக்கு எக்கோ கேக் ஏ வாய்ஸ்ஸா
ஏ வாய்ஸ்
இல்ல இ இப்போ ஓகே வா
இப்பயா
பயா அ இப்ப ஓகேவா இப்பயு கேக்குது சிஸ்டர் என்னனு தெரிலயே எனக்கு அதா என்னன் தெரிலியே எக்கோ அடிக்கிதா எனக்குதா எக்கோ அடிக்கிது இப்போ ஓகேவா இதுக்கு முன்னாடி பேசுனீங்க அதா ம் எக்கோ அடிக்கிதே அப்டின் சொன்னாங்க இப்ப இப்போ ஓகே சிஸ் ஆ பாரு இப்பயு கேக்குது உங்க வாய்ஸ் எனக்கு எக்கோ கேக்கல ஏ வாய்ஸ் எனக்கு எக்கோ கேக்குது நா தனியா உக் காத்துட்டு இது பேசிட்ருக்கறன்னா அதனால இது எக்கோ கேக்குன் நெனைக்குறே திசிஸ் ஏன்னா வால்யூம் அதிகமா வெச்சிட்டு பேஸ் வால்யூம் வால்யூம் அதிகமா வெச்சி பேசறதா இல்ல நீங்க வால்யூம் அதிகமா வெச்சி பேசுறீங்ளா இல்ல ஸ்பீக்கர்ல போட்ட அப்டி அப்டி எது இல் இல்ல நா நார்மலா தா நார்மல் கால் பேசுவாங்கல்ல அந்த மாரி தா உங்க கிட்ட பேசிட்ருக் சேரி வுடுங்க பேசுங்க பரவால்ல செரி நீங்க தா கோயில் திருவிழாக்கள் பேசலான் சொன்னீங்கள்ள பேசுங்க நா கேக்கற உங்க ஊர் திருவிழா எப்டி இருக்கு எங்க ஊர் திருவிழா எப்டி இந்ச்சின்னு நா சொல்ற
ம் எங்க ஊர்ல பாத்தா எனக்கு ரொம்ப ஃபேவரட் திருவிழான் பாத்தீங்னா
அ
இந்த ஆடி மாசோ
அ ஆடி மாசோ மூணாது வெள்ளி அப்பே ஊர்ல வந்து தேர் இழுப்பாங்க எங்க ஆயா வீட்ல வந்து நெருப் அதாது எங்க அம்மோடைய அம்மா அ நா கால்ல சும்மா சாய்ங்கால்தா இழுப்பாங்க சும்மா கா சும்மா கைய வெச்சிட்டா கா கெளம்பி போயிடுவோ அங்க இன்னேரத்துக்கு
ம் செரி செரி சிஸ்டர்
அங்க போய்ட்டு நெருப்பு பாப்போ அந் எனக்கு அவ்ளோ ஜாலியாருக்கு ஏன்னா எங்க அம்மா கூட படுத்துக்கலா ஜாலியா சும்மா எங்க அம்மாக்கு வந்த அமெளண்ட் அவுங்கள கூப்டு போய்லா
மேலே ஜாலியா ரூம் போயிட்டு நேரா போன் பாப்பே ஆ எங்க அண்ண எல்லாரு சேந்தாலே ஆ யரோ எறங்கி சும்மா எங்யாசு
ஹலோ
ஆ கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க லைன்லதா இருக்கே அத்தா இங்க நேத்து ஆ காலேல கொஞ்சோ
ஹலோ ஆ விட்டு விட்டு கேக்குதா சரி
ம்
தெரில தா இல்லையா இப்பா தெர்ல சிஸ் சேரி சேரி அதெல்லா கொஞ்சோநேரோ மூண் நிம்சோ ஆய்ருசு ஆ சிஸ்டர் ஆ மூண் நிம் ஆய்ருச்சு பேசுங்க பேசுங்க எங்க ஊர்ல ரெண் நாளிக் கு முன்னாடியே திருவிழாவே நடந்து முடிஞ்சுது
ம்
என்ன அம்மமார் மூமின் சொல்ட்டு என்மோ நடத்துனாங்க அதுல என்னன்னமோ இந்த படுகொல சாகறது பன்னி குத்தறது வே கிழ்வேடைக் போறது என் நறையா பண்ணாங்க ரோட்ல படுத்துட்டு படுகொல சாகுறதுன் சொல்டு யாரோ ஒருதர் வந்து தண்ணிய வந்து தெளிச்சாங்க எல்லா எந்திரிச்சு ஓடுனாங்க டிஃரெண்டாதா இருந்துச்சு நல்லா பாக்குறக்கு நல்லா ஆர்வமாதா இருந்துச்சு ஆ இன்ட்ரெஸ்ட்டாதா இருந்துச்சு இந்த வீரப்போருன் சொல்லுவாங்கல்ல ஆமா ஆ அது அந்த மாதிரியே இருந்துச்சு அதே அதோட ஸ்லாங்க்ல இதுமாட்ருக்குனு நா நெனச்சே ஒவ்வொரு பண்டிகையு நல்லாருந்துச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணாங்க ம் இந்த இந்த வேட்டயாட்ற சாமின் சொல்லுவாங்கல்ல இந்த நீங்க சொன்ன மாதிரி ஆ அந்த சாமியோட சேந்ததாட்ருக்கு அணுமார் சாமி அதுனால இது ஃப்ரொசீஜர் எல்லாமே வந்துட்டு பழக்கோ வழக்கோ வழக்கமா எல்லாமே பண்ற மாரி எல்லாமே வெவ்வேற மாரிதா இருந்துச்சு
ம் ம்
அ ஆ நீங்க அதலா பாத்துருக்கீங்ளா ஆ நா வந்து இந்த மசாலாகுள்ள பண்ணிருக்கோல்ல ஆமா வசனங்குடி ஆ மீட்டிங் சுடுகாட்டுக்கு போய்ட்டு சாம்பல்லா பூசிக்கிட்டு மாட்டோட பொணத்த
ம் அதலா ஊர்லா பாத்துருகே வழக்கமா சின்ன பசங்கலா வந்து ம் இல்ல சேலம் சைடு எல்லா இந்த ஆ சொல்லுங்க சொல்லுங்க அந்த மாதிரி ஒருத்தவங்க நின்னுட்டு இருக்கப்போ தள்ளி விட்டுருச்சு ஐயோ அவங்க வந்து இதுதா அ தள்ளி வுட்டு அப்பறோ நீங்க பேசுங்க சிஸ் என் வாய்ஸ் கிளியரா கேக்கல சேரி சேரி நா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது பக்கத்துதா காலேஜ் பசங்களா இருந்தானுங்க அவனுங்கதா சொன்னாங்க எங்க ஊரு சைடுலாக்கா காளிக் கோயில்னு ஒன்னு இருக்குங்க்கா அது என்னமோ சுடுகாட் டு கும்புட்ற சாமிக்கா நாங்கல்லா போய் சுடுகாட்டுல போய் கும்பிட்டு வருவோ நான்லா அந்த மாரிதா க்கா இது பண்ணுவோ அந்த விழுப்புரம் சைடு திருநங்கைன் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அவங்களா வந்து பூசாரி வந்து எ தாலி கெட் வாங்களாமா தாலி கட்டி அவங்களே வந்து ரெண்டு நாள் கழிச்சு அந்த தாலிய எடுத்துருவாங்க எடுத்துட்டு ஆ பங்க்ஷன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அப்டிங்கற மாரி வந்து சொன்னாங்க அது நல்லா இருக்கு அந்த பெஸ் டிவல் நல்லா பாக்குறக்கு சூப்பரா இருக்கு அந்த திருவிழா அப்டிங்க மாரி ஒரு பொண்ணு சொல்லிச்சு எங்க வீட்டுக்கு வந்த பொண்ணு ஆ எங்க பக்கம் எல்லாம் க்கா விழுப்புரோ எங்க சைடுலா அந்த மாதா இருக்கு நீங்க வேணா ஒரு நாள் வந்து பாருங்க டி வி லல்லா போடுவாங்க அப்டின் சொல்லிச்சு அந்த பொண்ணு
ம் ம்
அவங்க மோஸ்ட்லி அங்கதா போவாங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதுதா வந்து குலதெய்வமா இல்ல பாரம்பரியமான கடவுளான் கேக்குற
இல்ல அது வந்து அதுக்குன்ன ஒரு கத இருக்கு
அவ கைய இருக்க அவங்க ஞாபகப்படுத்துறா அவங்களோட கடவுள் ஆமா
ஓ அதுக்குன் தனியா ஸ்டோரி எல்லா வேற இருக்கா
ஆமா
சேரி சேரி இங்க எங்க ஊர் சைடு கூட என்னமோ அர்த்தநாரீஸ்வரர் என்னமோ சாமி சொன்னாங்க அங்கயு அதே மாரி தா நல்லா பெஸ்டிவல் எல்லா பெருசா திருவிழால்லா பெருசா வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க அன்னிக்கி அப்போ பா்த்தன் நெனைக்கிற ம் அர்த்தநாரீஸ்வரர் எங்க எங்க க ஆ எங்க ஊர் சைடு அந்த பக்கமா இருக்கு எது என்ன என்ன ஊருன்னு கேட்ட நா அர்த்தநாரீஸ்வரர் கோயில் திருச்செங்கோடு ஆ ஆமா அங்கதா இருக்கு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் சொல்லி ஒரு பிக்கு மலையே இருக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக் கேள்விப்பட்ருக்கீங்ளா ஆ நா வந்திருக்கீங்ளா நாமக்கல் இன்னு வந்ததுல்லயா நீங்க அங்க ஒரு கோட்டை இருக்கு அப்புறோ அந்த ஆஞ்சநேயர் கோயில எல்லா செம ஃபேமஸ்சு அங்க இல்ல நாமக்கல்லயே அதா ஃபேமஸ்சு சோ அர்தநாதீஸ்வர கோயில் தா நல்லா இருக் கு மல நல்லா இருக்கு அங்க வந்து பூஜ வந்து பண்ணுவாங்க ஓ ஒரு இது மாரி தானு இத வந்து பண்ணுவாங்க பாக்குறக்கே அவ்ளோ நல்லா இன்ட்ரெஸ்ட்டிங்கா இருக்கு
உம்
உங் ஊர் சைடு என்ன கோயிலு பேமஸ்சு எங்க ஊர் சைடா சிட்டில எங்க கோவில் பேமஸ்ஸு மயிலம் கோயிலு தெரியுமா மருதமலையா
மயிலம் முருகன் கோயில்
மயிலம் முருகன் கோவில் அப்றோங்க அது எங்க இருக்கு அது விழுப்புரத்துல
மயிலம்
மைலம் ஆ ஆ ஆ
தெரியுல அது
நா இன்னு கேள்விப்பட்டதே இல்ல எனக்கு தெரியாது அதனாலதா கேக்குற ஒ நீங்க அப்ப விழுப் நீங்க விழுப்புரமா ஆ ஓகே ஓகே உங்களுக்கு விழுப்பரத்துல என்ன தெரிஞ்சது எ ஃப்ரெண்டு் ஒருத்தி இங்க இருந்தாங்க இங்க காலேஜ் படிச்சுட்டு அவங்கதா விழுப்புறோ எனக் தெரியாது அவங்க தா சொன்னாங்க அந்த கூத்தாண்டவர் கோயில் எல்லா ஃபேமஸ் தன்ன என்ன ஒரு மாதிரி சொன்னாங்க
பாண்டிச்சேரி தெரியுமா
ஆ பாண்டிச்சேரி உங்களுக்கு ரொம்ப பக்கோன்னு சொன்னாங்க விழுப்புரத்துல இருந்து பாண்டிச்சேரி ஒன் அவரு என்னமோ த டிராவல் சொன்னாங்க பக்க தான உங்களுக்கு
ஆமாம்மா
ஏங்க ஒரு வாட்டி கூட நா பாண்டிச்சேரி வந்து பாத்தது இல்ல பாக்கணுனு ஆச பாத்ததே இல்ல எப்டி இருக்குனு கூட இந்த ஃபாரினர்ஸ் அதிகமா அங்கதா வருவாங்க அப்படிங்கற மாதிரிதா சொன்னாங்க ஆமா ஒன்லி ஃபாரினர்ஸ் தா அங்க ஆ ஆ அந்த இது அந்த பீச்சுக்கு பேரு என்ன சொல்லுவாங்க இந்த படத்துல எல்லா ஒரு பீச் ஒண்ணு காமிப்பாங்க ஒரு ஹவுஸ் ஒண்ணு ஒரு பீச் ஒண்ணு பாட்டுல்லா காம்ச்சு நல்லா பேக்ரவுண்ட் எல்லா நல்லா இருக்குமே அது என்னது அது பீச்சல தா சாரு அது நடிச்ச படோ அது என்ன பீஜ்ஜி ஆ அதேதா அதே அந்த பீச் தா அது பாண்டிச்சேரி ஃபீச் பாண்டிச்சேரி என்ன பீச்சு சின்ன வீராமண்டி பீச் ஆ அங்கதா ஷூட்டிங் நெறைய எடுப்பாங்களாட்டு இருக்கு படமல்லா அம்மா நல்லா இருக்கு ப்லேஸ் நல்லா இருக்கு சாங்கு கூட என்னமோ ஒண்ணு எடுத்ருப்பாங்களே ராசாத்தி எனமோஒரு சாங் ஒண்ணு எடுத்ருப்பாங்க
ம் அதா உங்களுக்கு
ஆ நீங்க வாங் ஆ அந்த பட ஃபுல்லாவே அங்கதா எடுத்தாங்க பாண்டிச்சேரில்ல நமக்கு டைம் ஆ முடிஞ்ச்சு பாக்கலா அடுத்தவாட்டி ஆ ஓக் கே ஆ ஓகே